வணக்கம் எப்டி இருக்கீங்க ஹலோ
நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஓ நல்லா இருக்கே என்ன பண்ணிட்ருக்கீங்க இன்னைக்கு ஞாயித்துக்கெழம
ஆ இன்னைக்கு நேத்து ஃப்ரெண்டு கூட வெளாட போயிருந்தே ஃபுட்பாலு அவ வீட்லே நேத்தி நைட் தங்கிட்டு கால்ல எந்திச்சு சாப்ட்டுட்டு இப்பதா வீட்டுக்கு வரே வந்து ஒரு டூ டேஸ் தா ஆவுது
ஓ ரைட் ரைட் அப்போ வீக்கேன்ஸ் வீக்கெண்டு அப்டியே பிளான் பண்ண மாதிரியே போயிடுச்சு போலருக்கு
ஆமா ஆமா இப்ப நேத்து அங்க ஃபுட்பால் வெளயான்ட்டு தங்கிட்டு இப்ப இங்க வந்தாச்சு இப்போ இங்க இன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஏழு எட்டு பேரு மதியானோ லன்ஞ்சு வெளில ச சாப்புர்ற மாரி மந்தி பிளான் பண்ணிருக்கோ அதுக்கப்பறோ நீங்க வர அப்டே அங்க சுத்திட்டு மறுபடி ஈவினிங் இங்க ஃபுட்பாலு இங்க ஒரு அஞ்சுலந்து ஒரு சிக்ஸ் தேட்டி வரிக்கு ஃபுட்பாலு அதுக்கப்புறோ நைட்டு டிஃபன் ஆச்சி முறுக்கு. அத பாத்துட்டு அப்பிடியே தூங்கிர வேண்டிதா. நா அதுக்கு ஒன் ஒன் வீக்கு ஒர்த்து
அகேன் மண்டே ரொட்டின் ஸ்டார்ட்லையா?
ஆமா ஆமா இப்போ ரீசன்டா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் மந்து ரொம்ப தடா போய்ட்டு இருந்துச்சி என்னத கொஞ்ச கொஞ்சமா ஸ்வீ ஃபியாவு மே பி கொஞ்ச கொஞ்சமா ஃப்ரி ஆவு. ஆ வேற பண்ண முடியும். நீங்க சொல்லுங்க அ வக்கேஷன் எப்டி போச்சி? நீங்க உங்க அம்மா வீட்லல்லா இருந்தீங்க பிளான் பண்ணி நீங்க ஒரு நாள் குக்கிங்கு உங்க அம்மா ஒர் நாள் குக்கி ங்கு அம்மாவு இல்ல தனியா வந்ட்டு நீங்ள ஹேண்டில் பண்ணணு இப்ப சொல்லுங் நீங்க
இல்ல இல்ல ஆ அம்மா இல்ல ஓகே ஆனா மாமியார் மாமனார் எல்லா இருக்காங்க சோ எஸ் மாமியார் கொஞ்சோ ஹெல் பண்ணுவாங்க இல்லைன்ட்டு இல்ல. ம் ஆனா என்னனா ஸ்கூல் ஆ எ கொழந்தைங்க ஸ்கூல்லெல்லா ஆரம்பிச்சதுக்கப்புறோ அப்டே ஒரு அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சு ஃபஸ்ட்டு அவுங்களுக்கு டிஃபின் அப்புறோ ஆ என்னது இந்த லன்ச் பாக்ஸ் பிரிப்பேர் பண்ணனு. அதுக்கப்புறோ அவுங்கல்லாம் போனதுக்கப்புறம் மத்தவங்கள்க்காக சோ அப்பிடியே ஒரு என்ன சொல்றது டைட் ஷெட்யூல் அப்டியே இந்த ஃப்ரைடே மட்டு வந்துச்சுன்னா ஒரு ரிலாக்சேஷன் மோடு வரு இல்லையா? அந்த மோடு வந்து இன்னியு இல்ல ஏன்னா ச வீ க்கெண்டுஆனாவே வந்து எதாவது ஒண்ணு இருக்கு. அ இப்போ புது வீட்டுக்கு நாங்க ஷிஃப்ட் ஆனனால ஆ இந்த ஃபர்னிச்சர்ஸு அதெல்லா ஆட்ரு பண்ணணு அதல்லாமே வந்து பெண்டிங்ல இருக்கு ஆக்சுவலி சோ இப்ப ரெண்டு வீக்கா நாங்க இந்த ஃபர்னிச்சர்க்காக தா போயிட்ருக்கோ ஏனா இங்க ஒரு அவுட்லெட் மால் இருக்கு. இப்போ பாம்பேல அ மத்த சிட்டிஸ்ல தெரியாது ஆனா பாம்பேல எங்கேயாது வெளிய போணுன் போணுன்னாலே காலைல கெளம்புனா நேரா நைட் நைட் ஆயிருது ஏனா டிராஃபிக் அப்பிடி இப்பிடினு அதுக்கப்புறோ அங்க ஃபர்னிச்சர் எல்லா செலக் பண்றதுக்கே ஒரு ரெண்டு மண் நேரோ ஆய் ஆயிருது. அதுனால அப்டியே இந்த ரெண்டு வீ க்கெண்டு அப்பிடியே போய்ட்ருக்கு வெளிய சூப்பரா இல்லையே. இது என்னனா அ எல்லாமே இந்த ரெண்டு கொழந்தைங்க கு அவுங்களையு கூட்டிட் போணு. ஆஃபர் போய்ட்ருக்கு கரெக்டு தா ஆனா எப்பிடினா கொழந்தைங்க எப்பிடினா செலக்ட் பண்ண விட மாட்டாங்க. அவுங்களயு கூட்டிட் போணு நா என்ன பண்ணுவே கொழந்தைங்க வெச்சிட்டு அங்கியே அப்டியே சுத்தி பாத்துட்ருப்பே. எல்லா டெசிஷனு அப்புற எங்க ஹ ஹஸ்பண்ட் இப்ப என்ன என்னோட மாமியார் ஆக்சுவலி ராஜஸ்தான் போயிருந்தாங்க. சோ அ இப்போ எப்டின்னா அவுங்க வந்துட்டாங்க சோ எனக்கு ஒரு நிம்மதி. அவுங்க அப்புற என்னோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரு போய் செலக் பண்ணிக்குவாங்க. நாங்க அப்டியே அங்க அப்டியே அ த என்ன விண்டோ ஷாப்பிங் மாதிரி நாங்க டைம் பாஸ் பண்ணிகிட்டுருப்போ அவ்ளோதா
ஓகே ஓகே எப்படி உங்களுக்கு ஆஹ் இப்ப நீங்க செலக்ட் பண்ணிண்டியாச்சு
இன்னைக்கு போகணு திரும்பியும் ஆக்சுலி அதனால இப்போ ஆமா ஃபர்ஸ்ட்டு லன்ச் சாப்ட போவோ அதுக்கப் புறோ தா இதல்லாமே இந்த ஃபர்னிச்சர் அப்டி இப்டின்னு போயிட்டு
ஏன் அவுட்லெட்ல போய் பாக்குறீங்க ஆன்லைன்ல நெறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சி அவங்களே ஃப்ரீ டெலிவரி குடுத்துருவாங்க இதே அவுட்லெட்ல போனா நம்மதா போய் பாக் கணு செலக்ட் பண்ணணு மறுடியும் டிரான்ஸ்போடேஷன் சார்ஜ் அதுக்கு தனியா தரணு ஆஃப்லைன விட ஆ ஆன்லைன் இதவிட ஆஃப்லைன்ல கொஞ்சோ பிரரைஸ் அதிகமா இருக்கு ஆன்லைன்ல வந்து கார்டு ஆபர் அந்த டிஸ்கவுண்ட் இந்த டிஸ்கவுண்ட்லா இருக்கும் சோ இதல்லா இக்னோர் பண்ணிட்டு நீங்க ஏன் அவுட்லெட்ல போய் செலக்ட் பண் பண்ணிருகீங்க நீங்கள்
ஓகே சோ ஏன்னா அவுட்லெட்ல இருக்கற ஃபினிஷிங் உங்களுக்கு ஆன்லைன்ல கெடைக்காது ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல அந்த பினிஷிங்கே கெடைக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா அவுட்லெட்ஸ்ல நீங்க போயி அங்க போய் உக்கார்ந்துட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு உங்களோட கம்போர்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கலா எஸ் நீங்க ஆன்லைன்ல வாங்கிட்டு திரும்பி அது வந்து என்னது ரிட்டர்ன் குடுக்கற ஆப்ஷன்ஸ் இருக்கு பட் எதுக்கு அதல்லா ஏன்னா அந்த ஃபினிஷிங் மெய்னா வந்து எங்களுக்கு புடிச்சது அந்தோட ஃபினிஷிங் அதுக்கப்புறம் வந்து எப்டின்னா எங்களுக்கு தெரிஞ்சே வந்து அவுட்லெட்ல தெரிஞ்ச ஷாப்
ஆ
ஆஹ் ஸோ நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு நாங்க கம்பேர் பண்ணி பாத்தோ ஆனா டிஸ்கவுண்ட்ஸ் அதுக்கப்றோ அந்த ஃபினிஷிங் லெவல் அதுக்கப்றோ எப்டின்னா அவுட்லெட்ல உங்களுக்கு என்ன சொல்றது ஆஹ் இண்டியன் ஆஹ் இண்டியன் டிசைன்ஸு இண்டியன் மேக் அதுக்கப் ப்றோ ஆ என்ன சொல்றது அப்ராட் மேக் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு ஸோ அது ரெண்டு பாக்கறதுக்கு கெடைக்கு அது ரெண்டு நீங்க டிஃப் ரன்ஸ் பண்ணலா டிப்ரென்ஷியேட் பண்ணலா அதுனால ம் அது எப்டினா சண்டே எப்டி இருந்தாலு நீங்க சண்டே வெளியே போகதா போறீங்க கரெக்ட்டா ஓ அதனால நாங்க வந்து செரி ஓகே அங்க போய் பாக்கலா நா லாஸ்ட் வீக்கென் போயிருந்தே ரொம்பவே வந்து என்ன சொல்றது ஆன்லைன்ல இருந்து நீங்க இங்க அங்க போய் பாத்தீங்கனா உங்களுக்கே உங்களுக்கு சேஞ்ச் கெடைக்கு டிஃப்பரன்ஸ் கெடைக்கு அவ்ளோ நேரோ நீங்க ஸ்க்ரீனல அந்த ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி பாக்கறதுக்கு இப்போ எவ்வளோ நேரோ நீங்க ஸ்கரால் பண்ணுவீங்க ஒரு ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ அதுக்கப்புறம் நீங்களே இ தா ஆயிருன்லயா உங்கள்கே அது வந்து வெறுத்து போயிரும் அதுனால ஆன் நாங்க வந்து இந்த அவுட்லெட் ஆ பண்ணி செரி பாக்கலாம் அப்டின்னு
இன்னைக்கி புல்லா செலக்ட் பண்ணிருவிங்களா இல்ல மறுபடி நெக்ஸ்ட் வீக்கு போற மாரி இருக்குமா
இல்ல இல்லப்பா இது ஆல்ரெடி நா செகண்டு செ ரெண்டாவது வாட்டி போறனால இன்னிக் செலக்ட் பண்ணிருவாங்க ஆல்மோஸ்ட் ஆனா இதெல்லாமே டிபெண்ட்ஸ் வந்து என்னோட மாமியார் என்னோட ஹஸ்பண்ட பொ பொறுத்து தா
இஞ்ச ஒங்களோட சாய்ஸ்சு கெடயாதா?
நா என்ன பண்ணுவன்னா அவங்க காமிப்பாங்க இது நல்லா இருக்கா ஓகே நல்லாருக்கு வாங்கிக்கோங்க அவ்ளோதா எனக்கு அந்த என்ன சொல்றது அங்க இருக்கது எல்லாமே நா ஃபஸ்ட்டே பா பாத்துட்டேன் அதுனால எல்லா டிசைன்சும் நல்லா தா இருக்கு ஆ ஓகே
அ அ ஓகே ஓகே அப்பலா கிளி இன்னிக்கு சோஃபா வாங்கிருவிங்க அந்த ஹோப்ல தான் போறிங்க நீங்க
அந்த ஹோப் தா பாக்லாம் ஹோப் லெட் சி ஓகே
இப்போ க்ளைமேட்லா அங்க எப்டி இருக்கு இங்கெல்லா வந்து மன்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழ வந்த வந்துருச்சு சோ நான் அங்க ந்து இன்ஸ்டாகிராம்லாம் பாக்குறேன் அந்த ட்ரெயின் ட்ராக்லா தண்ணி ரொம்பி கெடக்குது அ அந்த மாரி இருக்கா நிலமை இந்த வீட்டு பக்கம் எப்டி இருக்கு
அ ஒரு ஒரு வாரோ அன் ஸ்டார்ட் ஒரு வா அ ஆமா கரெக்ட்டு அந்த ஃபுல்லா மழ ஒரு வாரமா ஃபுல்லா மழதான் இங்க காலையில எப்போ நா அஞ்சு மணிக்கி எந்திரிக்கும் போதே வந்து ஸ் டாட் ஆயிரும் மழ அதுக்கப்றோ இப்ப கூட நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் சாப்பிட்றதுக்காக வெளிய போயிருந்தோம்
அப்பவும் மழதா இப்போ என்னன்னா இந்த ஒரு ரெண்டு மாசம் ஃபுல்லா இப்டிதா இருக்கும் நம்ம வந்து எல் இப்ப எங்கேயாவது வெளிய போறோம்னாலு இந்த ரெயின் கோட்ஸ் அப்றோ அம்ரெல்லா இதெல்லாமே எடுத்துட்டு தா போணும் அப் டி போகலனா மாட்டிக்க வேண்டிதா அதுக்கப்றம் இங்க பிவண்டினு ஒரு ஏரியா இருக்கு நாங்க எங்களோட ஷாப் அங்க தா இருக்கு சோ என்ன ஆகுதுன்னா இவங்கல்லா ஃபஸ்ட்டே வந்து ரோடு வந்து அங்க ஃபுல்லா ப்ளாக் ஆயிருக்கு தண்ணினால
சோ ஆமா அதுனால என்ன ஆச்சுன்னா அவங்க இப்போ ரெண்டு நாளா கடைக்கே போகுறதுல்ல
பாக்லா ஏனா அங்க இருக் க்றவங்க இங்க ட்ரெவல் பண்ண முடியறதுல்ல இங்க இருக்குறவங்க அங்க ட்ரெவல் பண்ண முடியறதுல்ல டியே இந்த ரோடு ப்ளாக் ஆயி அ என்ன சொல் அந்த நடுவுல ஃபுல்லா தண்ணி அதுனால ட்ரான்ஸ்பர்டேஷன் வந்து இப்போ டேஞ்சர் ஜோன்ல இருக்கு
ஓகே ஒகே சோ இங்க இப்பதா ஸ்டார்ட் ஆவுது இப்பதா ஒரு லாஸ்ட் ஒன் வீக்கா டல்லா இருக்குது மழை பெய்ல இப்போ கொஞ்சோ டல் பிளஸ் லைட் சைட்டா ட்ரிஸ்லிங் ஆயிட்டுருக்கு மேபி இன்னு ஒரு ஒன் வீக்ல ஃபுல் மோட்ல இங்க ஆரம்பிச்சிரு ஆ சோ இப்ப நெக்ஸ்ட் வர டூ, த்ரீ மந்த் ரேய்னி சீசன் அதுக்கப்றோ வின்டர் எ சிக்ஸ் மந்த்ஸ் சூப்பரா இருக்கு நல்லா தூங்கறதுக்கு நல்ல கிளைமேட் சூப்பரா இருக்கு
கரெக்ட் கரெக்ட் ஏ சி எல்லா தேவயே இல்ல அப்டிதான
ஆஹா கண்டிப்பா கண்டி அதுக்கப்றோ வர போட் டைம் வந்து கஷ்டோ பூங் அதர்ஸ் இந்தா
கரெக்ட் கரெக்ட் கரெக் அதுதா இப்போ எப்டின்னா ஃபர்ஸ்ட்டு நாங்க யோசிசுட்டுப்போ எப்ப மழை ஸ்டார்ட் ஆகு அப்டின்னு எப்புமே இப்படிதா இந்த ஃபீலிங்தா மழை எப்புமே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்பறோ இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவோ ஏன் இவ்ளோ மழை வருது நாங்க கம்மியாதான மழை அந்த மாதிரி அந்த திங்கிங் வந்துரு இல்லயா
ஆமாமாங்
ம் ஸோ அங்க எப்டி மழைக்கு ஏத்த ஃபுட்டு கரெக்ட்டு
ஃபுட்டுனா நமக்கு எப்புமே டீதா வெயில் அடிச்சாலு டீ மழை பேஞ்சாலு டீ குளிர் அடிச்சாலு டீ எல்லா கிளைமேட்டுக்கு எல்லா சுச்சுவேஷனுக்கு சூட் ஆகுது பசங்களுக்குன்னு கேட்டா டீதா எந்த விஷ்யோனாலு டீ குடிக்க போலாமா டீ குடிக்க போனாலு கிளம்பிடுவோ
ம் ஹும் ஹும் இல்ல கரெக்ட்டுதா இங்க வந்து நாங்க வந்து எப்டினா ஆ தனியா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோ மழை மழை கால த்துலயே இந்த ம் என்ன சொல்து இந்த ராகி மில்லட்ஸ் மாதிரி பாஜ்ரா மில்லட் அதுல வந்து சப்பாத்தி எல்லா செய்வோ அதுக்கப்பறோ ஆமா நெறயா அந்த என்ன சொல்லது அனியன் டொமேட்டோஸ் எல்லா போட்டு அந்த ஒரு பியூரி மாதிரி சோ அ அதுக்கப்றோ எப்டின்னா எது வந்து பாடிக்கு ஹீட் குடுக்குமோ அந்த மாதிரி நாங்க ஃபுட்டு பிரிப்பேர் பண்ண ஆரபிச்சிருவோ நீங்க அந்த மாரி இந்த களி டைப் சொல்லுவோ இல்லயா அது அதுக்கப்றோ நெறயா வெரைட்டீஸ் இருக்கு நீங்க உங்க வீட்டில அந்த மாதிரியெல்லா யாரு செய்ய மாட்டாங்ளா
ஆஹ நம்ம வீட்ல செய்ல வெறு என்னோட கொழந்தைக்குதா நேத்து போய் வாங்கிட்டு வந்தோ டிமார்ட் ல அந்த மாரி மில்லட்ஸு இந்த மாரி களி செய்யறதுக்கு அத ட்ரை பண்ணணு இதுக்குப்பறந்தா அவள்க்கு ட்ரை பண்ணும்போதே கொஞ்சோ கொஞ்சோ நம்மளு ட்ரை பண்ணுவோ சாப்ட்டு சாப்ட்டு
ரைட் ரைட் ரைட் சேரி ம்
ஓகே மேடம் உங்களோடது பேசியது எனக்கு மகிழ்ச்சி மீண்டும் தொடர்ந்து பேசுவோம்
கண்டிப்பா நன்றி வணக்கம்